வணக்கம் சகோதரி காலை வணக்கம்
காலை வணக்கம் சொல்லுங்கள்
என்ன பண்றீங்க நலா இல்ல நாங்க இன்னு டீ கூட குடிக்கில சகோதரி நீங்க என்ன பண்றீங்க டீ குடிச்சிடீங்ளா
நா டீ மார்னிங்க் எல்லா டீ குடிக்க மாட்ட டிஃபன் ஆச்சுங்க பையன பேக் பண்ணியாச்சு பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கு
சேரிங்க சேரிங்க சகோதரி
சொல்லுங்க
ஆ என்ன பண்றீங்க பையன பஸ் நாங்க இன்னு எந்திரிக்கவே இல்ல சும்மா இப்பதா எந்திரிச்சோமா இனிமேல்தா என்ன சமையல் பன்னு சொல்லி யோசிக்கனு தம்பி தூங்கிட்ருக்கா அவ எந்திருச்சதுகப்ரோதா கொஞ்சொ வேல இருக்கூ சகோதரி
ஆஹா செரி செரிங்க
நீங்க சமச்சு முடிச்சுட்டீங்ளா என்ன சமையல் பண்ணீங்க
சமையல் முடிஸ்ட்ட ரைஸ் வெச் டு தம்பிக்கி டிஃபனுக்கு லெமன் ரைஸு ஆ இது கேரட் பொரியலு
ஓ செரிங்க செரிங்க
அப்றோ மத்தியானத்துக்கு ஒயிட் ரைஸ் இருக்கு அ கேரட் பொரியல் யலு சொரக்கா பொரியலு செஞ்சே ரசோ இருக்கு ஆல்ரெடி ஓகே அப்டின் சொல்லிட்டு லெமன் ரைஸ் நானு தம்பியு சாப்டுப்போ
ஓகே ஓகே
அ அவங்க எந்திரிக்கரக்கு லேட் ஆகு சோ நா ஆஃப்டர்நூன் தா
செரிங்க செரிங்க சகோதரி தம்பிக்கு எப்டியு சாப்பாடு ரெடி பண்ணி குடுத்துட்டீங்க
ஆ குடுத்தாச்சுங்க
செரிங்க செரிங்க சகோதரி. அழுகாம போயிருவானா காலைல
ஆ போயிருவாங்க ஃபோர்து படிக்கரா இல்லங்க
செரிங்க செரிங்க சகோதரி பரவால இல்ல ஒரு சில பிள்ளைங்க ஸ்கூல் வேற லீவ் விட்டு இருக்காங்கனா அனால ஒன்ற மாஸ் ரெண்டு மாசோ வீட்ல இருந்துட்டு திருப்பி போறதுக்கு ஒரு மாரி இது பண்ணுவாங்களா அதா கேக்குறே நானு
ஓஹோ சரி சரி சரி அப்டி எல்லா இல்லைங்க போயிருவானுங்க
செரிங்கசே ஆ தம்பிக்கு நீங்க ரெடி பண்ணி கொடுக் குறனாலே கால்ல கொஞ்சோ சீக்கிரமா எழுந்து பண்ணணு அந்த வேலையே உங்களுக்கு சரியா இருக்கு
ஆ ஹ அ இல்ல போயிருவாங்க இன்னைக்கு கொஞ்சோ ஃபீவரா இருக்குது ஒரு மாரி டல்லா இருக்கா
போயே ஃபீவர் டைம்ல ஸ்கூலுக் அனுப்
ஏ குடுத்துட்டே நைட்டுதா ரொம்ப சுட்டுச்சு இது குடுத்துட்டே
இருந்தாலுமே நீங்க இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருக்க வச்சிருக்குலா இல்ல
சிரப் குடுத்துட்டு இல்லைங் இப்ப இல்ல எனக்கு தெரிஞ்சு
செரிங்க
எல்லா இல்ல அவ வந்து ரொம்ப இதா இருந்துச்சுன்னா எனக்கே தெரியு ஆக்சுவலி அவ சாப்பிடவே மாட்டா இப்ப சாப்பிட்டானுங்களா அதனால எனக்கே தெரியுது
செரி வீட்ல இருந்தாலு வீட்ல இருந்தாலு அவ ஒரு மாரி என்னமோ மார்ருககோ ஸ்கூல் போனாலு அப்ப அவ ஃப்ரண்ட்ஸ்லா பாத் தங்கனா ஒரு மாரி கொஞ்சோ பேசும் போது விளையாடும் போது கொஞ்சோ மைண்ட் கொஞ்சோ ரிலாக்ஸ் கொஞ்சோ டைவர்ட் ஆகுல அப்டிங்க போது நா‌ ஹெல்த் கொஞ்சோ சரியாயிரு
ஆமாமாங்க
நீங்க அவன விட்டு வந்தது அப்புறோ தா சகோதரி வீட்டுல எல்லா வேலையு பண்ணனூங்களா
இல்ல முடிச்ட்டங்க மேக்சிமம் முடிச்ட்டே
செரிங்க செரிங்க சகோதரி
ஹே ஃபுல்லாமே முடிச்சே மேக்சிமம் இல்ல எல்லாமே முடிச்ட்டே ஒரு வேலயு இல்லே பாத்திரம் அப்டியே கழுவி வெச்ட்டே வீடு கூட்டிட்டே
சேரிங்க சேரிங்க சகோதரி பரவால்ல இனிமே அப்ப ஃப்ரீயாயிருவீங்க நீங்க
ஆமாங்க கொஞ்ச வெளிய போற வேல இருக்குங்க இன்னைக்கு வேற ஷட்டவுன்னு
ஓ அப்டிங்களா வேணு புதன்கெழம ஆச்சுன்னா எல்லா ஊர்லயுமே ஷட்டவுன் ஆயிரும்
அவர் ஒர்க் இருக்கு வெளிய அதையு முடிச்ட்டு வந்தேன்னா
சேரிங்க சே அதனால வீட்டுல இருக்க வேலையெல்லா வந்துட்டு சீக்கிரோ முடிச் சிரலான்னு முடிச்ட்டு இருக்கீங்களா ஓ சேரி செரிங்க சகோதரி
இது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்காக போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிதிருக்குங்க
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
க்காக வர சொல்லிர்க்காங்க ஒரு டென் ஓ கிளாக் போய்ட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு அந்த மாரி வந்து
ஓகே ஓகே சகோதரி இன்னைக் ஷடோன்னாலு உங்ளுக்கு உங்க வீட்ல யூ பி எஸ் இருக்குங்ளா
யூ பி எஸ் இல்ல
ஓகே ஓகே என்ன ஷடோன்னா எப்டியு ஒன்பது மணிக்கு போச்சுன்னா சாய்ந்தரோ அஞ்சுமணி ஆய்ரு வர த்துக்கு ரொம்ப போரிங்காருக்கு அப்ப அப்பதா நம்ம க அப்பதா அப்பதா நமக்கு அந்த மத்த நாள் ஃபுல்லா கரண்ட்ருக்கு அந்த ஒரு நாள் கரண்ட் இல்லாத டைம் தா என்னமோ நமக் கை ஒடஞ்ச மாரியே இருக்கு அத பண்லாமா இத பண்லாமா ஐயோ
போய்ருவோங்க கரண்ட் இல்லின்னா என்ன பண்ணுவோனா இந்த டிமார்ட் போற வேல வேற எதாவ்து வேல இந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன வேல முடிச்சிருவோ கரெக்டா நேத்து நேத்து பாத்து நைட்டு கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன் ந்த இதுலந்து அ மெசேஜ் பண்ணி வுட்ருந்தாங்க நாளைக் உங்களுக்கு இது இருக்கு வெரிஃபிகேஷன் இருக்கு அப்டின்ட்டு சேரி இது ஒண்ணு சேரி டிமார்ட் வேலையு பாக்லா அப்டின் நெனச்சிட்ருக்கங்க பட் இது கால் வேற பேசி முடிக்க சொல்லிட்ருக்காங்க
ஓ செரிங்க செரிங்க சகோதரி ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஒங்க ஊர்லல்லா மழைங்ளா சகோதரி கிளைமெட்லா எப்டி இருக்கு உங்ஊர்ல
மழ வந்து வெயிலடி நேத்தெல்லா ஃபுல்லா நல்லா தா வெயில்லு நேத்து இப்போ இப்போ கிளைமேட் ஃபுல்லா வெயிலே இல்ல இதாருக்குது லைட்டா துளிக்கிற மாரி இருக்கு
சேரிங்க சேரிங்க சகோதரி
சொல்லுங்க நீங்க என்ன சாப்பாடு செஞ்சீங்க
நா இனிமல்தா சகோதரி டீ வச்சு குடுச்சுட்டு தம்பிக்கு பாலாத்தி குடுத்துட்டு இனிமல் என்ன பண்லாங்கறத இனிமேல் தா யோசி க்கனு நாங்க எதாவ்து மார்னிங் வந்து அவனுக் எதாவ்து கஞ்சி மாரி குடுத்துட்டு நாங்களு அதே குடிச்சிட்டம்னா அப்றோ மதியத்துக்குதே எதாச்சு அரிசிபருப்பு சாதம் செஞ்சிக்லா வெஜிடபிள்ஸ்லா கொஞ்சொ இல்லிங் ல்ல நா வேற ஒன் வீக் ஊருக்கு போயிட்டு வந்தேங்ளா அம்மா வீட்டுக்கு அதனால வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நாங்க கடைல தா வாய்ன்க்றோ இப்போதைக்கி நாங்க வந்து மார்க்கெட் போனம்னா ஒரு டூ வீக்ஸ் வர மாரி நாங்க வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவோமா ஃப்ரிட்ஜில்ல சேரி இன்னக்கி வெனஸ்டே வந்து எப்பமே வந்து ஈவ்னிங் வந்து சந்த போடுவாங்க சேரி அங்க போய் வாய்ன்க்கலா அது வரைக்கு செரி சிம்பிளா ரைஸ் மாரி மதியோ வச்சு சாப்ட்டுட்டு எதாச்சு சுண்டல் ப பட்டாணி அந்த மாரி வேணா ஃப்ரை மாரி பண்ணிக்லா அப்டின்ட்டு டிசைட் பண்ணிருக்கு சகோதரி இன்னு என்ன முடிவுன் தெர்ல இனிமேல்தா அப்றோ முடிவு எது மாறுமா எப்டின் தெரில
சேரி சேரி சேரி சேரிங்க
ஏ நம்ம ஒன்னு சமைக்கனுன் யோசிப்போல சமையல் கட்டுக்கு போனதுக்கப்றோ மைன்டு வேற மாரி சேஞ்சாய்ருல சகோதரி
ஆ ஆ
நீங்க எல்லாமே மதியத்துக்கு சேத்தே நீங்க சமச்ட்டீங்ளா
ஆ மதியானத்துக்கு சேத்தியே சமச்சிட்டேங்க
ஓ செரிங்க செரி
நேத்து தா சாம்பார் வச்சேங்க அதனால சேரி இப்போ சிம்பிளா இருக்கட் ரசோ நேத்து வச்சதே இருந்துச்சு செரி சிம்பிளா இருக்கட்டுன்னு பொரியல் மட்டு செஞ்சுட்ட
ஓகே ஓகே செவ்வாகெழம செவ்வாகெழம வெள்ளிகெழமனு பாத் தாலே முக்காவாசி எல்லா வீட்லயுமே சாம்பார்தா இருக்கும் போல அந்த இது அப்டி
நேத்து செவ்வாகெழமயோ ஓகே இன்னிக்கி புதன் கெழம மறந்துட்டங்க
அதா பாருங்க செவ்வாகெழம புத வெள்ளிகெழம இந்த ரெண்டு நாள் பாத்தீங்ன்ன
நா அப்படி எல்லா நெனச்சு வெக்கலீங்க இல்ல நா அப்படி நெனச்சு வெக் கல அக்சுவ்லி சண்டே வந்து நான் வெஜ்ஜுங்ளா அப்புறோ சேரி அப்டின் சொல்லி ட்டு மண்டே வந்து லைட்டா தயிர் சாதோ அந்த மாரி எடுத்துக்குட்டோங்க
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
தே எடுத்ததுனால செரி டூ சே சாம்பார் வச்சு இன்னைக்கு நேத்து சாம்பார் வச்சுக்லா நேத்து சாம்பார் வச்சேங்க
ஓகே ஓகே சகோதரி பரவால்ல
ம்
ஆனா நெறயா பேரு வீட்ல பாத்தீங்ன்னா அந்த இதுதா சொல்லுவாங்க வெள்ளிக்கெழமயு செவ்வாக்கெழமயு நா சாம்பார்தா வப் ப்பே பருப்புதா போட்டு வப்பே அப்டின்லா சொல்லுவாங்கள்ல
டே பாக்கவே மாட்டா அப்டி பாத்தா இந்த வந்து ஃப்ரைடே வந்துட்டு இந்த பாவக்கா செய்யக்கூடாது கீர செய்க்கூடாது அப்டின்னுல்லா சொல்லுவாங்க நா அதையெல்லா கன்சிடரே பண்ணவே மாட் ட நான்ல்லா செய்வ எதுவா இருந்த
ரொம்ப இதா சொல்லிட்டே இருப்பாங்க வந்துட்டு அதெல்லா நம்ப யோசிட்டே இருந்தனா நம்ப செய்யவே முடியாது அந்த வாரத்துக்கான காய்கறி நம்ம தனி தனி எடுத்து வெச்சுதா ஆகணு
ஆமா ஆமாங்க ஆமாங்க நா போன வாரோ மார்க்கெட் போவாம உட்டுட்ட அப்போ கம்மியாதா காய் வாய்ங்ட்டு வந்த ஒரு அஞ்சு காய் கரெக்டா அஞ்சு காய் வாங்கின் வாய்ங்ன்டு வந்த அந்த அஞ்சு காய் வச்சு அஞ்சு நாளு ஓட்டிரனு அப்டின் பிளான் பண்ணி
ஓ நீங்க வந்து வார வாரோ சந்தைக்கு போவீங்ளா சகோதரி
ஆ ஆமாங்க
செரிங்க செரிங்க சகோதரி உங்க மார்க்கெட் பக்கத்துலயே இருக்குங்ளா இல்ல தூரமா இருக்குங்ளா
ஒரு அளவுக்கு ரொம்ப தூரமால்லா இல்லைங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரு
ஓ செரிங் ஓகே ஓகே பரவால்ல அதனால உங்களுக்கு பிரச்சன இல்ல நீங்க வீக்லி வீக்லி போறதுக்கு உங்களுக்கு செட் ஆகோ வந்துட்டு
ஆ ஆமாம்
ஆனா நல்லாதா இருக்கு வார வாரோ சந்தைக்கு போய் நம்ம போய் வாங்குறது ஏனா ரொட்டினா அதே வாங்கும்போது கம்முனு ஒட்டுக்கா வாங்கி போட்டோனா பிரச்சனல்ல அப்டிங்கிற மாரி இருக்கோ நமக்கு
அது ஒவ்வொரு டைம் என்ன ஆயிருங்க நா வந்துட்டு க இது பாக்காம வாங்கிருவேங்க அப்புறம் பாத்தா பேலன்ஸ் ஆய்ரு அடுத்த வாரோ செரி இவ்ளோ வாங்கிட்டோமே இந்த டைம் கம்மியா வாங்குவோ அளவா வாங்குனா அது பத்தாம போயிருங்க
கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாரி கூட அனுபவோ எனக்கு இருந்துருக்கு சகோதரி நெறைய வாங்கிட்டு வருவ பரவால்ல இல்ல வாய்ங் வாங்கறதே ரெண்டு வாரத்துக்கு போதுன் யோசி
ஆனா கா வெல கம்மியாதா இருக்கு மேக்சிமம் வந்து மூணு காய் மூணு காய் கலந்து எடுத்தாவே அது கால் கிலோ கால் கிலோ அம்பது ரூபா வந்துரு ஐம்பதுருவா வந்துட்டு மூணு காய் ஐம்பதுருவானா பரவால்லல அப்போ ஆறு காய் ஆய்டுது நூறுபாய்க்கு எடுத்தாவே ஆறு காய் வந்துருது
எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சகோதரி இந்த ஒரு தட்டு பத்து ரூபா மூணு தட்டு ஐம்பதுருபா அந்த மாரிதா இருப்பாங்க மூணு கூட ஐம்பதுருவா உங்க ஊர்ல அந்த மாரி தா விப்பாங்ளா
ஆ அதே மார்தாங்க பத்ருவாது இருக்குதுங்க அப்ற மூணு மூணு வந்து ஐம்பதுருவாங்க அந்த மார்தா இ அந்த பத்துருவால இருக்கிறது எனக்கு இன்னமு செட் ஆகாத மாரியே இருக்கு
ஆமா சகோதரி பத்ருபாது பாத்தீங்கனா ஒரு சில இல்ல ஒரு சில நேர நல்லாருக்கு
போயிரு மாட்ருக்கு ஆமா ஒரு சிலதெல்லா நல்லாருக்கு
கேரட் இந்த முள்ளங்கி பீட்ரூட்லா பத்தீங்னா நல்லாருக்கு சகோதரி இந்த கேரட் எல்லா அதுல வாங்கினீங் கொஞ்சோ அழுவுன மாரி ஆயிர்து பிரிட்ஜில வச்சாலுமே வாங்கிட்டு வந்து
எப்டி கரெக்டா சொல்றீங்க அதே மாரிதா நானு ஃபீல் பண்ணிருக்க அதனாலதா டென் ருபீஸ்லயே எடு க்கறதே விட்டுட்ட ஓகே காசு போனாலு பரவால்ல ஐம்பதுருவால மூணு எடுத்துக்குவோ அப்டின்ட்டு மொத்தமா ஆறு எடுத்துருவே அவ்ளோதா ஒரே இது அப்பற வெங்காய தக்காளி பச்ச மொளகா கருவேப்புல கொத்தமல்லி
அதா சகோதரி ஏன்னா நா னுமே ஒரு நாள் பத்து ரூபான் சொல்லி அதிகமா இருக்குன் சரி ரெண்டு தட்டா வாங்கலான்சொல்லி வாங்கி அது அப்டியே பாதி இது அப்டி ரொம்ப ஆப்பா ரொம்ப வீணா போயிச்சு முக்கால் இது வீணா போயிச்சு ரெண்டு ஒரு ரெண்டு கேரட் ரெண்டு பீன்ஸ் தா நல்லாருந்துச்சு என்னடா இத போய் எதுக்கு வாங் நாங்க கேரட் பீன்ஸ் வந்து இந்த பத்துரூபாது நாங்க வாங்குறதே இல்ல இந்த நல்லா இருக்குறத பாத்து கூட ரேட்டு போனாலு பரவால்லன் ன் அதுல வாங்கிக்கிறது நாங்க
செரி செரி நா அனுபவப்பட்டுட்ட அதனாலதா சேரி வேணா நம்மளுக்கு ஏ அப்டின் சொல்லி ட்டு வாங்கவேண்டா அப்டின்ட்டு அந்த மாரி வாங்குறது இல்ல இப்பல்லா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி பரவால்ல எல்லா ஊர்லயுமே இந்த மாரி தட்டு போடுறது கூட போடுதது எல்லா ஊர்லயுமே வச்சிருக்காங்க போல
ஆமா ஆமாங்க மேக்சிம எல்லா எல்லா பக்கமு அப்படிதா இருக்குங்க
ஆமா சகோதரி உங்க ஊர்ல எல்லா கிழமையுமே சந்த இருக்குங்ளா இல்ல முக்கியமான நாட் துல அந்த மாரி நாள்ல மட்டு உங்களுக்கு சந்த இருக்குங்ளா
பெரிய அரசூர் சந்தன் சொல்லுவாங்க பெரிய சந்த அது ஒன்னு அப்பற வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போடுவாங்க பெரிய சந்தயில இருந்து அந்த மே அது மீடியமா இருக்கு அப்பற இந்த சண்டேல வந்துட்டு அது அதே சந்தக்காரவங்க தா சண்டேல வந்து பேலன்ஸ் இருக்கறதெல்லா வந்து ஞாயித்துக்கிழமைல போடுவாங்க அப்றோ அங்கங்க அங்கங்க இருக்கு த ம மண்டே இருக்கு டூஸ்டேயு இருக்கு வெட்னஸ்டேவு இருக்கு போல அந்த மாரியே இருக்குது நெறய பக்கோ
அதா ஒவ்வொரு ஊர் பக்கோ ஒவ்வொரு மாரிங்களாட்டுக்கு ஒரு பக்கோனா வந்து பாத்தீங்னா இந்த இந்த கிழம தா சந்த வச்சிருப்பாங்க நாங்க போற எடத்துல பாத்தீங்னா புதன்கிழம சாயந்திர நாலு மணி ஆரம்பிச்சாங்கனா நைட்டு ஒரு ஏழு எட்டு ஓளவுக்கு முக்கால்வாசி நைட் ஒரு ஒன்பது மணி வரைக்குமே இருப்பாங்களாட்டுக்கு சகோதரி நாங்க எப்ப வேணாலு போய் வாங்கிப்போ ஏழு மணிக்கு போவோ ஆறு மணிக்கு போவோ இல்லாட்டி ஈவினிங் சமையல் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்க போய் வாங்கிட்டு வந்துருவோ நாங்க போய் ஒரு ஹாஃப் அன் ஹவரு ஆஃப் அன் அவர் அல்லது முக்கா மண் நேரத்துல நாங்க வாங்கிட்டு வந்துருவமா அதா ஒரளவுக்கு
நாங்ளு அதே மார்தாங்க அப்புடியே போய் வாயின்ட்டு வந்தர்றது அது நா இது வெள்ளி கெழமைல ஃபஸ்ட்டு நல்லா போயிட்டு இருந்தோங்க
சேரி சேரிங்க
அப்பறோ என்னாச்சுன்னா எங்க வீட்டுக்காருக்கு கரெட்டா அந்த டைம்க்குள்ள தா காலு ஆஃபிஸ் காலா இருக்கு அதனால செரி சாட்டர்டேஸ் போயிக்கலா அப்டின்னு சொல்லீட்டு அதையு மீ விட்டாச்சுன்னா டிபார்ட்மெண்ட்ல தா வாங்குவோ
ஓகே அங்கியு அங்கியுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு என்ன ஒர்பா ரெண்ருபா அதிகமா இருக்கு மத்தபடி டிபார்ட்மெண்ட்லயுமே ஓரள வுக்கு ஃப்ரெஷ்ஷா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு
ஆமா ஃப்ரெஷ்ஷா அளவா அளவா ரொம்ப கேரட்டு் பீன்ஸ் எல்லாந் தா கொஞ்சோ வெல ஜாஸ் ழ்ச்சிய இருக்கற மாரி தெரியு எனக்கு என்னைய பொறுத்தளவுக்கு ஆ வெங்காயோ தக்காளி மீடியமா தா இருக்கு ஒரு ஒரு காய் வாங்கிவ அந்த மூணு பேரு தா இருக்
அதலா வந்துட்டு சந்தைலியு வாங்கி யூஸ் பண்ட்டன்னா உங்களுக்கு புதுசா டிப்பார்ட்மெண்ட்ல வாங்கு போது ரேட்டு வந்து கொஞ்சோ கூடுதலா தெரியுன்னு சொல்லுவாங்க
ஆம்மாம்மா ஆமா இவ்வளோ கா இவ்வளோ காய் ஆ
அங்கங்க வெங்காயோ தக் காளி பாத்திங்கன்னா சகோதரி அந்த தக்காளி மட்டுந்தா எடுப்போ வெங்காயோல பாத்திங்கன்னா எங்க வீட்டு சைடே வந்து டெய்லியுமே ரெண்டு மூணு பேர் வந்து ரெண்டு கிலோ நூறுபா மூணு கிலோ நூறுபா அந்த மார்லா கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்களா பூண்டு வெங்காயோ எல்லா